ஹாய் மேம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மேம் என்ன பண்றீங்க
ஆ ஒன்னும் பண்ல உ கொடும
நைட் டின்னருக்கு ஏதாவ்து ரெடி பண்ணிட்டிருக்கீங்களா ஓகே ஓகே உங்ளுக்கு பிரச்சன இல்ல அப்போ டக்குன்னு ஒரு ஹாப்னவர்ல செஞ்சிருவீங்க போலருக்கு
அப்டிலா இல்ல அந்த அளவுக் எக்ஸ்பட்லா இல்ல சும்மா அதுக்குதே டைம் இருக்கு அது அப்போதைக்கு பாத்துக்கலா அப்டின்டு
அ ஓகே ஓகே ஓகே செர் என்ன இன்னிக்கி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க டின்னர் எதாவது பிளானா இல்ல வெளில போறீங்களா
இல்ல இல்ல வீக்கெண்டு் வேணா போலா இன்னிக்கி என்ன எங்கயு போல
ஓகே ஓகே அப்ப உங்க சமையலதா சாப்பிட்ணு சாரு சேரி சேரி சேரிங்க
இன்னக்கி என்டுதா பிளான் பண்ண அப்பதா கொஞ்சோ ரிலாக்ஸாக இருப்போ அப்டின்னு
ஓகே ஓகே
எங்க வீட்லே
ம் சேரி சேரி சேரிங் சிஸ்டர் எங்க வீட்லயு வருவாங்க ம் ஓகே இதுக்கு மேலதா வந்து ஏதாவது சமைப்பாங்க ம் ஏ பைய தூங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சோ அப்டியே ஃப்ரீயா இருக்குங்க சார் இன்னு கொஞ்ச நேரத்துல சிக்னல் குடுத்துருவாருங்க ஆ அதா நா சொன்னனே மேம் ஆ அத ஒரு ஃபோன் ஒண்ணு எடுத்துட்டா பாப்பா தம்பி தூங்கிட்டு இருக்கா சேரி கொஞ்சோ நேரோ பாக்கட்டு அப்றோ ஹோம் ஒர்க் அது இது செய்ய ஆரம்பிச் சிருவாங்க அவங்க அப்றோ
ம் சேர் சேர் சேரி ம்
ம் சேரி சேரிங்க மேம் என்னப்ப பசங்களுக்கு என்ன ஸ்நாக்
பண்றாங்களா
இல்ல இல்ல மேம் அவங்க கதல்லா பெரிய கத எங்களுக்கு கத எல்லா பாத் தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க ஆமா ஆ சொல்ல முடியாது இதுல ஆனா சிம்பிளா சொல்லிற அவங்க இது எம் பி பி எஸ் முடிச்சிருக்காங்க
ஓ ம்
ஆ முடிச்சுட்டு இப்ப வந்து பி ஜி க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முடியல முடியல மீன்ஸ்சு கொழந்தைங்கள எல்லா வெச்சுட்டு எதுவு பண்ண முடியலன்னு நீயே வெச்சுக்கிடாப்பா நீ பெத்த பிள்ளைங்களேன்னு சொல்லிட்டு படிக்க போயிட்றாங்க அவங்க காலைல போயிட்டாங்கன்னா ஆ படிக்க போயிடுவாங்க காலையில போயிட்டாங்கன்னா ஈவினிங்தா வருவாங்க சிக்ஸ்சு ஃபைவ்வு சிக்ஸ்சு அந்த மாரிதா வருவாங்க சாரு நம்ப அவுரு அவர நா தா கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கேங்க அப்டியே வெளில இன்னிக்கி ரொம் ரொம்ப தூரோ போனோ இன்னிக்கி
ம்
ஆ ரொம்ப தூரன்னா நாங்க இருக்கிறதுல இருந்து ஒரு தேர்ட்டி கிலோ மீட்டர்ஸ்சு திடீர்னு ஒரு இதுல மாட்டிக்கிட்டே ஒரு கிளைண்ட் ஒருத்தரு கிளைண்ட் மீன்ஸ் ஒருத்தரு ஒரு இப்போ அறக்கட்டளையில இருந்து வர்ந்தா வந்தாங்க அந்த அவங்க என்னன்னா அந்த கொழந்தைய போய் பாக்கணு அப்டின்னு சொனு சொல்லிட்டாங்க சேரி வேற வழி இல்லாம செரி எங்க பையன கூட்டு அப்படியே வண்டியிலயே போனோ ரொம்ப லாங்குக வரதுக்கு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு அவனுக்கு சாப்பாடே இன்னிக்கி மா லேட் ட்டாதா ஊட்டுனாங்க எப்பயுமே தேர்ட்டி ஒ ஓ கிளாக் ஊட்டிடுவே இன்னிக்கி எல்லா அங்கங்க அப்டியே அவங்கவுங்க அவங்க பாக்கிற எடத்துல ஏதாவது ஒண்ணு குடுத்துருவாங்க இவருக்கு செல்ல பைய போயிட்டாரு அதனால அத எது சாப்பிட்டு ஆ நைன் தேர்ட்டிக்கு தா ஆக்சுலா வந்து தோச சாப்பிட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு சாப் அப்றோ கூப்டு கெளம்பினே லேட் ஆயிடுச்சுங்க டூ ஓ கிளாக் தா வந்தோ வந்து அதுக்கு அப்றோ சாப்ட்டு அதுக்கு அப்றோ கூட்டு வன்டேங்க கூட்டு வன் ட்டு தூங்கிட்டாரு அவுரு சாப்புட வச்சுட்டே சாப்பிட வச்சது தூங்கிட்டாரு டயட்ல ஆமா ட்ராவல் பண்ண டயட்ல அவனுக்கு பழகிர்ச்சுங்க அவ வீட்ல இருக்கற்து பிடிக்குறதுல்ல எ கூடவே வர்னுன்றா நா என்னமோ ஜாலிய வண்டியில அங்க இங்க போற அப்றோ பாத்திங்ன்னா அத பாத்துட்டு விட்றது இல்லைங்க அவுங்க அம்மா போனா கூட பாய் சொல்றுவா வண்டியில போனாங்ன்னா நா கீழ வெளையாட போவோ பாயினுவா ஆனா நா பாய்னு சொனா ஆவாதுங்க வந்துருவாரு வந்து உக்காந்துக்குவாரு எ கிட்ட இல்ல உ கூட தா வருவேன்ற மாரி பண்ணுவாங்க ம் ஆமாங்க எப்படியோ போதுங்க என்ன பண்றது வேர யாரு சப்போட் இல்ல சப்போட் பண்ணாங்ன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு எங்ளுக்கு நாங்ளேதா அஜெஸ் பண்ணி பாத்துட்ருக்கோ எங்க வீட் லையு ஆள் எதிர்பாக்ரதுல அவங்க யாரு வேணவே வேணா நம்ம இப்டியே கூட இருந்துர்ல்லா சப்போட்டுன்ற பேர்ல வந்து இம்சைதா குடுப்பாங்க அப்டின்னு வாங்க ஊருக்கு மட்டு அப்பப்ப போய் பாத்ருவோ என்னங்க சிஸ்டர்
லவ் மேரேஜ்ஜா
அ லவ் மேரேஜ்ன்னு சொல்லலா
லவ்
ஆமா ஆமாங்க
எங்க ரிலேட்டிவ்தா புடிச்சிருச்சு ஆனா வந்து ங்க எப்டின்னா ஆ ம் சவ் ஓகே சொல்ல மாட்டாங்கன் தா நெனச்சு விட்டோ நாங்க அதுக்கப் றோ நானா செரி கேளுங்க அப்டின்னு சொன்னோனே செரின்டாங்க அவுங்களு வேணான்னு விட்டு விடுங்கன்டாங்கன்னா விட்டுருப்போ வேற வழி இல்ல ஏன்னா அவளுக் கு வந்து அவுங்க வீட்ல இதுக்கு எதுத்து பேச மு டியாது நானு அந்த மாதிரி டைப்பு அது என்னவோ க்ளிக் ஆயிடுச்சுங்க கரெக்ட் டா அப்டியே போதுங்க ம் ம் அப்றோ நீங்க நா சொல்லி டங்க மேம் அப்றோ நீங்க ஓகே ஓகே ஓகே செரி செரி செரிங்க ம்
அதாங்க நா எம் எசி முடிச்சே அடுத்து ஒரு ஃபோர் மன்த்ஸ் ஒரு சும்மா அந்த மனப்புறம் கோல்ட் லோன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமாங்க
போய்
ம்
பொய்ட்ருந்தே ஃபிக்ஸ் ஆனுச்சி மேரேஜ்ஜூ ஆன என்ன பண்ணிட்டு ஒரு அஞ்சு வர்ஷோ வீட்லே கடந்து போரா இருந்துது மாமியார் வீட்டோட
ம் ம் ம் ஓகே ம்ம்
அந்தது
பிரச்சன்னீங்க பிரச்சன இல்லாத வாழ்க்க என்னங்க ஆமா ஒ ம் ம் ஓகே எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வாழ்க்கையா இருக்குங்க உங்களுக்கு அப்பதா பிரச்சன ஆச்சு ஓகே ஓகே
ஃபாரின்ல இருந்தாரு அவர வர வைக்கணுன்ட்டு நா பண்ணுனே
ம் ம் சரி சரி ச
அ அப்ற தனியா இருக்கறது நல் நல்லாருக்குறமாரி தனியா இருக்குறது நல்லா இருக்கு இப்டியே இருந்துரலா அப்டிங்க மாரி ஆயிடுச்சு இப்ப கொஞ்ச ரீசன்
செரி செரி செரி ம்
எ மாமியருக்கு கோடி கும்புடு நா வரவேயில்ல இவனு வேண்டா அப்டின்ட்டாரு சேந்து இருந்து தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதுக்கு
ஆமா ஆமா
தனியா இருந்து நீங்களு நிம்மதி
ம் ம் ம்
யாருங்க அவளு நிம்மதியா இருந்துக்குவா எ தலய போட்டுதா உருட்டுவீங்க
ம் ஓகே ம் வேணா விடுங்க அதுதா பெஸ்ட்டுங்க நாங்க அப்படிதா இருக்கோ எங்களு குள்ளல்லா நெறையங்க எங்க ஃபேமிலிக்குள்ள எல்லா நெறைய நடந்துச்சுங்க கொஞ்ச நஞ்ச இல்ல நெறைய நடந்துச்சு அக்சுவலா நா யாருன்னு உங்களுக்கு தெரியு ஆனா வந்து நா இப்ப சொல்ல மாட்டேங்க அப்புறமா சொல்றே உங்களுக்கு
யே
என்னங்க
னு தெர்ல ஏனா இப்ப நா கிளிக் ஆகுதுன்னு நெனக்கிறே எனக்கு
அப்ப நா தப்பாதா என்னோட இன்ட்ரோ குடு இல்ல இல்ல தெரியுது பாத்துருக்கேன்னு நினைக்கிறே
ம் ஆமா பாத்தருப்பீங்க ஏன்ன ஏன்னா இதுல அப்டிதா சொல்லிருக்காங்க எதுவு வந்து பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எங்க சீனு எங்க எங்களுடைய எங்களுக்கு ஒரு மேம் இருக்காங்கல்ல நீங்க சொன்னீங்க அந்த ஊர்ல அந்த மேம் சொல்லிருக்காங்க அவங்க இன்ஸ்ட்ரக்சன் பிரகாரம் தா நாங்க நடக்கறோங்க
ஆமா ஆமா ம் அப்ப நா சொன்னது எல்லாமே டூப்பு பொய்யி
ம் இ நா சொன்னதா நீங்க சொன்னதுங்களா
நா சொன்னது
ஆ நீங்க ஒண்ணு சொல்லீங்களே நீங்க பெட்டு வளக்குறீங்க
இல்லேல்ல அ
பசங்கருக்கு
ஓகே அது கரெக்ட்டு ஆ அதெல்லாம் போயிட்டு
ம்
அதெல்லா தப்பா தா சொன்னே
ஓகே அப்டிங்களா அப்ப நா சொன்னதில்லு கொஞ்ச கொஞ்ச இருக்கு என்னோட ஜாப் அது மட்டு சொல்லிருப்பே ஆமா ஆமா எனக்கு தெரியு நீங்க தான் தெரியு சரி நம்ம இது சொன்னா நல்லா இருக்காது சரி இதுக்கு மேலயு உங்ககிட்ட சொல்லலனா நல்லா இருக்காதுன்னு தா நா சொன்னேங்க சேரி சரி சொன்னாங்க எனக்கு அ அவங்கள்து ஒன்லி ம் ஓகே ஓகே விடுங்க விடுங்க விடுங்க விடுங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க ம் பங்க்ஷன்ல பாத்தோம் கடைசியா ம் சேரி சேரிங்க ம் பங்க்ஷன்ல பாத்தும் பேச முடியல
போனீங்களா
என்னங்க அ ஆமா ஆமா பாப்பா வந்துருந்தேன்ங்க பங்க்ஷனுக்கு வந்து நானும் வீட்ல வந்திருந்தாங்க வந்தோம் ஆமா ஆமா கண்டிப்பா வராம இருக்கோமா உங்க பங்க்ஷனுக்கு அவங்க பங்க்ஷனுக்கு வராம இருக்கோமா அவங்க ரொம்ப புடிக்கும் எங்க வீட்ல ரொம்ப புடிக்கு ம்
இன்னோரு சாரு உங்களோளுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பா இல்ல
அஆ இருக்காரு இருக்காருங்க அவரு அன்னைக்கு வந்திருந்தாருங்க பங்க்ஷனுக்கு வந்திருந்தாருங்கன் நெனைக்கிறே த்து அவருக்கு ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ம் நா அவங்கள புடி கேலன்ன எங்க வீட்ல எங்க வீட்ல ரொம்ப புடிக்கு அவங்கள ஏன்னா அவங்க எப்பயுமே ஒரே மாரி பழகுவாங்க எங்கிட்ட அதாவது நாங்க அப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்த போதும் சரி இப்பயும் சரி அததான் சொல்லுவாங்க வீட்ல அவங்க பாத்தீங்களா எப் பயுமே நம்மகிட்ட ஒரே மாரி இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதனால மிஸ் பண்ண மாட்டோ அவங்க இதுக்கு கொஞ்ச இந்த வெளில ஒரு எயிட் இயர்ஸ் வெளியில இருந்ததுனால அதா நானு அந்த பிளாக் விட்டு போயிட்டதுனாலதா கொஞ்ச டச்சு அவங்க விட்டு ப்போயிச்சுங்க அதுக்கு முன்னாடி குளோஸா இருப்போ மறுடியு இப்பதா ம் மறுடியு இப்ப மறுபடியு இங்கேயே கிருஷ்ணகிரி வந்துட்டு வந்துட்டோங்க நான் நா வந்ட்டே அதனால அவரு அண்ணா கூட டச் இப்ப அதிகமாயிட்ச்சு
ம் சேர் சேர் சேர் உம் அங்க போணுனா சொல்லுவாங்க அக்கா சொல்லுவா எதாவ்து நா ஒன்னுமே எதாவ்து லீவ் கெடச்சாதா போற மாரி இருக்கு இவுங்க வந்தாங்கனா போலா அப்டின் சொல்லிட்டு கூட்டிட்டு போய்ருவாங்க அப்பற அவரு அவருக்கு கிருஷ்ணகிரினா ரொம்ப புடிக்கு அங்க ஜாலியா அ நல்லா பாப்பாங்களா
சொல்லு சொல்லுவாரு இங்க வரனுன்னா இங்க எங்க இவரு வந்து அடிக்கடி எதோ ஒன்னு ஒயின் வாங் கித்தந்தாரு எனக்கு அத வாங்கிட்டு வந்தாரு இத வாங்கிட்டு வந்தாரு சொல் ஆனா எங்களுக்கு என்னன்னா உம் இல்ல இல்ல இல்ல அதெல்லா யாருக்கு கெடையாது அப்டின்னுவாருங்க
அ
ம் சொல்லுவாருங்க
ம் அது அவரே கூப் எப்டி சொல்லுவாங்கன் தெர்லையே
ம்
எங்கிட்ட எல்லாம் அ அதா அதனால எனக்கு தெரியல ம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா பேசுவாங்க போல ம்
ம் ம் சரி சரி சரிங்க சிஸ்டர் ஓகே கூப்புறேன் இருங்க அப்பறமா பாக்கலாம் ஃப்ரீயிருங்க ஃப்ரீ ஆயிட்டு மெசேஜ் பண்ணுங்க பாக்லாம் ஓகே
ம் ஓகே